ஹலோ
எப்டியிருக்கீங்க நல்லார்க்கீங்களா ஹலோ
ஆ எப்டி இருக்றீங்க நல்லார்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லார்க்கீங்களா
நல்லாருக்குறே பாப்பா அண்ணேலா நல்லாருக்குறாங்களா
ஆ பாப்பா நல்லாருக்காளுங்க அண்ணனுக்கு தா கொஞ்சோ கீழே விழுந்துட்டாருங்ளா
ஹலோ கேக்குதுங்களா நா பேசுறது
ஆ கேக்குதுங்க எப்ப விழுந்தாங்க
அவரு விழுந்து இன்னியோட த்ரீ டேஸ் ஆச்சினே ஆ கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குதுங்க
ஆ எப்ப எங்க விழுந்தாங்க
ஆனா வீட்டு சைட்டு ஒர்க் பாக்குறாருங்களா அந்த சைட் டலருந்து வரும்போது
ஆ ஆ
நாயீ குறுக்க வந்துருச்சுங்க நல்லாவே வண்டிக்குள குறுக்க வந்துருச்சு நல்லா கீழே விழுந்து
ம்
ட்டி ரெண்டு முட்டி கை காலு முகோ எல்லா காயோங்க அப்றோ முட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வு விட்டுருச்சுனு சொல்லிட்டாங்க
அச்சசோ ஆனா இந்த நாயீங்க இந்த மாடூங்க இதெல்லாங்கதா ரொம்பங்க
குறுக்க வந்து ஐயோ ஆனா நாய் குறுக்க வந்தா நேர செரியிலன்னு சொல்லுவாங்க இல்லேங்க
நாயீ விட பன்னி பாத்துருக்கிறீங்களா பன்னி இருக்குல்லங்க பன்னி வந்து எ ஆனா குறுக்க வந்துட்டு அத அடிச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களே அது வந்து என்னானா நம்மளுக் கு வந்து சாவோட அறிகுறின்னு வாங்கங்க அதனாலதா எனா பண்ணுவாங்க கார் போனாலு பஸ்ஸு போனாலு எது போனாலுமே என்ன பண்ணுவாங்க பன்னி போனதுக்கு அப்றமா தா என்னா பண்ணுவாங்க போவாங்க
ம்
ம் ஆனா நாய் குறுக்க போனாலு அப்டிதாங்க சொல்லுவாங்க கெட்ட சகுணன்னு சொல்லுவாங்கங்க கா நாயிகிட்ட போயி அடிப்படுறது அதே மாரி மாடுகிட்ட குறுக் க வந்து விழுந்து இது பண்ணாலுமே அதுவு ஏதோன்னு சொல்லுவாங்க
நேரமே செரியிலன்னு சொல்றாங்கக நேர செரியில்ல நாயி குறுக்க வந்தாலே நேரோ இல்லன்தா பொதுவாவே சொல்றாங்க
நீங்க போயி பாத் அ நீங்க போயி ஹாஸ்பிடல் காட்டிட்டு வந்தீங்களா
ஆ ஹாஸ்பிட்ல தா காமிச்சிட்டு வந்தாச்சுங்க ஹாஸ்பிட்ல காமிச்சிட் வந்துட்டு ஜவ்வு விட்ருச்சுன்னு சொல்லிட்டாங்கங்க
ஜவ்வே விட்ருச்சுன்ட்டாங்களா?
உங்களுக்கு ஜவ்வு விட்ருச்சினு எக்ஸ்ரே பண்ணி பாத்திங்கள
அப்ப என்ன பண்ணுமா அதுக்கு இது தான பண்ணுவாங்க
ங்க புண்ணு ரொம்ப ஆயிருக்கு முட்டில
ம்
புண்ணு ரொம்ப ஆயிருக்கிறதுக்கு டிரரெஸ்ஸிங் பண் தினமு டிரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு த்ரீ டேஸ் செரி இன்னியோட த்ரீ டேஸ் ஆச்சி ட்ரெஸ்ஸிங் பண்ணி பண்ணி அது என்னாச்சுனா ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த எடத்துல சீ புடிச்ச மாரி ஆயிடு ச்சுங்க ரொம்ப டைட்டா வேற கட்டிருக்காங்களா அந்த இடத்துல நல்லா சீ புடிச்சு அப்றோ ட்ரெஸ்ஸிங் கலடி வீசிட்டு ஆயில்மென்ட் போடாம விட்டுட்டாரு அதுக்கு வந்து இந்த தேக்கு மரது இல இருக்கு தெரியுங்களா
என்ன இலங்க
தேக்கு மர இல
ஆமா
தேக்கு மர இல வந்து அந்த புண்ணுக்கு நல்ல ஒரு ஆத்துங்களாமா தேங்கன கொஞ்சோ கரண்டியில ஊத்தி குழி கரண்டி இருக்கு இல்லைங்க அதுல லைட்டா தேங்கண ஊத்தி சூடு பண்ணி நல்ல தேங்கண காயும் போது அந்த தலை வந்து தேக்கு மரத்து தலைங்க அது தலைய லைட்டா தலைய பிச்சு அதுல போட்ட ரோஸ் கலர்ல ஆயிருங்க எண்ண ஆகவோ லைட்டா ரெண்டு கருப்பூரம் போட்டு பச்ச கருப்பூரமும் போட்டுக்கலா நார்மல் கருப் பூரமு போட்டுக்கலா
ம்
நா பச்சக்கற்பூர போட்டிருக்கேங்க போட்டு நல்லா காய வச்சு ஆர வச்சிருக்கேங்க இப்ப போட்டு விடணு அந்த ஓரளவுக்கு புண்ணு ஆறிருச்சுன்னா கட் ட்டு போடணு சொல்லியிருக்கிறாங்க அந்த சாறுக்காயம் புண்ணு ஆறிர்ச்சுன்னா பரவாலில்லிங் கட்டு போட்டுக்கலா இல்லைங்க
ஆமாங்க ஆனா நாங்க ஒண்ணு எப்டி தெரியுமாங்க செய்வோ விளக் க்கு ருக்குதிலங்க வெளக்கு அகல் வெளக்கு இந்த வீட் வீட்ல உள்ள வெளக்கெல்லா இருக்குதுலங்க அந்த வெளக்கு எரிஞ்ச எண்ண இருக்கும் பாத்தீங்களாங்க அந்த எண்ணய எடுத் து போடுவோங்க ஒடனே ரெண்டு நாள்லே சொல்யூஷன் கெடச்சிருங்க ஆமா நாங்க அந்த வேளாங்கண்ணிக்கெல்லா போவோம்ல்ங்க போவோ அப்ப என்ன பண்ணுவோ அங்க நடப் ப்பாங்க இல்லையா அந்த பழைய வேளாங்கண்ணியில இருந்து புது வேளாங்கண்ணிக்கு நடப்பாங்க இந்த பிரார்த்தனை எதாவது இரு இருந்ததுன்னா அப்ப ரெண்டு முட்டி காலு என்ன ஆய்ரு தேஞ்சு போய்ரு தேஞ்சு அப்டே ரத் தோ வர ஆரம்பிச்சிடு புண்ணாயிரு ரெண்டுமே அந்த மணல்ல நடந்து தேஞ்சி அப்ப நாங்க உடனே என்ன பண்ணுவோ அங் ல வெளக்குல எண்ண ஊத்துவாங்க பாத்தீங்களா அந்த எண்ணய எடுத் எடுத்துட்டு வந்துங்க வீட்ல வந்து வெளக்க போட்டு அந்த எண்ணய ஊத்தி அதுல இருந்து எடு எத்து எடுத்து எடுத்து எடுத்து என்னங்க தேப்போங்க ரெண்டு நாள் மூணு நாள்ல சீக்கிரமா ஆறி போயிருங்க அந்த புண்ணு
நானு அதே தாங்க பண்ணணு அத இப்பதிக்கு இந்த தேக்குமரத்து எலய போல தேக்குமரத்து எல வந்து ரொம்ப நளைக் கேக்குங்களாமா சொல்லியிருக்காங்க எங்க மாமியார் சொல்லிருக்கா
ஆ
இல்லைங்க இப்போதைக்கு டிரெஸ்ஸிங் பண்ண முடியாதுங்க ரொம்ப முட்டி ஃபுல்லா ரொம்ப காயொங்க பெரிய காயோ
ஆ ஆ
அதாவது அந்த தார் ரோடு வந்து நல்லா தேய்ச்சிருக்குங்க தார் ரோடு கலரு வந்து அந்த புண்ணுல இருக்கு
ஐயோ எனக்கே அப்டிதாங்க நா ரெண்டு கொழந்தைங்களையு கொண்டுட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வருவேன்னா ஐயோ போம் போது டெய்லியுமே ஜெபம் சொல்லிட்டு தாங்க போறது ஏன்னா அவ்ளோ டிராஃபிக்கா இருக்கூ ஊடால மாடு வருமா அதனால பொறுமையா அப்டே கண்ணோட்டமா பாத்துக்கிட்டே ஓட்டிட்டு போவங்க இன்ன நெறையா நாய் குறுக்க வருது மாடு குறுக்க வருது அடிச்சு தூக்கிட்டு போயிருதுங்க அப்டியே எறச்சுற்றுது நேத்து ஒரு ரீசன்டா நடந்தது என்னானுங்க நேத்து ஸ்கூல் விட்டுட்டு நா வ வந்துட்டுருக்கேனுங்க ஒருத்தர் வந்து வண்டியில ஓட்டிட்டு வந்துட்டுருந்தாரு அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க ஓட்டிடே அவர் வண் டி அப்டியே என்ன பண்றாரு அப்டே இந்த இது போடுவாங்கள யூட்டன் போடுவாங்க பாத்தீங்களா யூட்டன் போட் டு அப்டியே அப்டே சுருங்கி அப்டே கீழ விழுவுறாருங்க அந்த பாம்பு எப்டி சுருங்கூ அந்த மாரி வண்டி அப்டியே சுரு அவருக்கு கை ஒரு சைடு இதாகலன்னு அப்படியே வுழுந்துட்டாருங்க ஆளு நல்ல வேள ஆனா அவரு மெதுவா ஓட்டிட்டு வந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல இல்லன்னா நல்ல ஸ்பீட்ல ஓட்டிட்டு வந்தா எதுக்குள்ளயாது கொண்டுட்டு போய் என்னா பண்ணிருப்பாரு குத்திருப்பாரு அப்றோ ஒடனே அங்க ப க்கத்துல இருக்கறவங்கல்லா விரு விருன்னு ஓடி போயிட்டாங்க ஓடி போய் அவருக்கு நல்ல வேல வுழுந்தது கை அப்டி வெச்சு கையில வுழுந்துட்டாருங்க ஷோல்டர்ல இல்லனா தலையோட வுழுந்திருந்தாருன்னா கோமா ஸ்டேஜுக்கல்ல போயிருப்பாரு ஆல்ரெடி ஸ்ரோக் வேறயா கைய அப்டியே இழுத்து பாக்கறன் அவரு நல்லா ஓட்டிட்டு வராரு நானு எதுதாப்புல வரேன் ரோடு ஃப்ரீயா இருக்கு யாருமே இல்ல அப்டியே டக்குணு அப்டியே இந்த பாம்பு சுளிக்கும் பத்தீங்ளா அந்த மாரி சுலிச்சு வுழுந்தாருங்க அப்றோ பக்கத்துல இருக்கறவங்கல்லா அந்த அந்த கட வியாபாரோ க்கறாங்க பத்தீங்ளா அவுங்க ஓடி போயி
ஹெல்மெட் போட்டிருந்தாருங்ளா
என்னாதுங்க
ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு
ஹெல்மெட் போடலங்க அவரு நார்மலா வந்துட்டுருந்தி க்காரு அவருக்கு ஸ்டோக் வருன்னல்லா தெரில நல்ல ஒரு எம்ப்ளாயிங்க அவரு சென்டரல் கவர்மென்ட் எம்ப்ளாயி ஏன் அங்கிருந்து நல்லா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நல்லாதான் நடந்து வந்துட்டுக்கிறாரு டக்குன்னு வுழுந்தாருப்பாருங்க அய்யோ என்னாலல்லா நெனச்சே பாக்க முடில அப்பறம் அந்த பக்கத்தில உள்ள பழக்காரங்கல்லா என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு விறு விறுன்னு ஓடி போய் அவர தூ க்கிட்டாங்க தூக்கி உடனே ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி டக்கு டக்குனு ஏத்தி க்கிட்டாங்கங்க ஆனா அங்க பக்கத்துல இருக்கறவங்கதாங்க செஞ்சாங்க உதவி அப்தான் அவுங்க சொல்றாங்க என்னாதுன்னா இந்த மாதிரி நம்ம டைம் போறப்ப உறவுனங்களு கூட பொறந்தவங்களா தாய் தகப்பனோ யாரு வந்து உர உதவி பண்றது இல்லங்க அங்க அந்த ரோ ட்ல போறவங்களு வர்றவங்களு யாருன்னே தெரியாதவங்கதா அங்க உதவி பண்றாங்க ஆனா அவரு பா பாக்கெட்லெல்லா பைசா காசு எல்லாமே இருந்துதுங்க செல்போன் எல்லாமே இருந்துதுங்க ஆனா அதெல்லா அப்படியே என்னா பண்ணிட்டாங்க எடுத்து இன்னொரு எம்ப்ளாயி வந்தாரு அவரு கைல எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்கங்க இன்னொன்னு ஆனா அவர் படிக்காதவர்தானுங்க ஆனா அவ்ளோ ஒரு அறிவா ஏனா நாளைக்கு எதாவது காணா போனு ச்சுனா நம்மள வந்து கேப்பாங்கில்லயா இவ்ளோ வெச்சிருக்கோஅப்டின்னு அப்டின்னு சொல்ட்டு அவர் என்ன பண்றாரு மொபைல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு ஃபோட்டோ எடுத்துட்டு நா இங்க இந்த கடைலதான் இருக்கேன் இந்த மாதிரி எது தொலஞ்சு போனுச்சுன்னா என்னைய வந்து எது கேக்கக் கூடாது நா ஃபோட்டோ எடுத்திருக்கறன்னு சொல்லி அனுப்பி வெச்சாருங்க
ம்
அந்த எடத்துல அந்த டைம் நம்மளுக்கு அது யோசிக்க தோணாதில்லங்க யோ சிச்சு பாருங்க ஆ
ம் இந்த ஒரு புத்திசாலித்தனமா பண்ணியிருக்காரு
வியாபாரி தா அவரு பழ தேங்கா போட்டு விக்கிறவரு தா படிப்பறி இல்லாதவரு தா ஆனா பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு இதா பண்ணி டக்கு டக்கு ஆலு நூத்தி எட்டு ஒடனே போன் அடிச்சு வர சொல்லி ஏத்தி ஒடனே அனுப் தூக்கிட்டாரு அப்புறோ அவங்க ஃபோன்ல உள்ள ஒய்ஃப்னு இருந்தது நல்ல வேல ஒய்ஃப்ன் சேவ் பண்ணிருந்தவருக்கு ஒங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துருக்காருங்க நீங்க எங்க இருக்கிறீங்கள வந்துருங்க நூத்தி எட்டுக்கு போயிருக்கறாங்க அங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க நீங்க அங்க வந்துருங்கன்னு ஃபோன் பண்ணியு சொல்லிட்டாருங்க போனு நா இங்க வச்சிருக்கே பழக்கடையில நீங்க இங்க வந்து என்னோட பொருள் எல்லாத்தையு நீங்க வாங்கிட்டு போங்கன்ட்டாரு அடுத்தவங்கள நம்பி அவரு குடுக்கலங்க
ம் ம்
பர்ஸ்சு பணோ கண்ணாடி எல்லாமே வச்சிருந்தாரு லன்ச்சு பேக் எல்லா எல்லாமே என்கிட்ட தானுங்க இருக்குது நீங்க வந்து எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருங்க
பரவால்ல இப்ப ஓ இப்டி பண்ணிருக்காரு நீ எதுவா எல்லாமே வந்து எங்கிட்ட வாங்கிகோங்க அவர மட் டுருந்தா நா அம்ச்சு வக்கிறேன் சொல்லிருகாங்க பரவால்ல பரவால்லங்க
பாத்ததுனா யாருகிட்யு எங்கிட்டோ கைமாறி போயிருமில்லங்க
ஆமா ஆமா கண்டிப்பாங்க அவங்களோட திங்ஸ் எல்லா அப்புற எப்டி குடுப்பாங்க
ம் அவரு கவுவர்மெண்ட் எம்ப்ளாயினால நா இங்கதா கட போட்டு க்குறே உங்கள நல்ல தெரியு அப்டினு அவரு டெய்லி அவர் போறது வறது பாத்துட்டுருந்திருபாரு போல அந்த கடக்காரு அவரு அங்க போயிட்டு தண்ணி குடிகிறது இந்த இளநீர் தேங்கால்லா வாங்கறது இதெல்லா வாங்கிட்டுருப்பார் போல ஆனா என்ன உறவு இதுல பண்ணாருன்னு எங்களுக்குமே தெர்ல ஆனா அவ்ளோ நுண்ணிப்பா செஞ்சாருங்க எல்லாமே நேத்து அத பத்தி தாங்க பேசிட்ருந்தோ
பரவால்லிங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கலேங்க இந்த அளவுக்கு உதவி செய்றதுக்லா அதெல்லா அவர் உண்மையா எனக்கு தெரிஞ்ச அவரெல்லா பழைய காலத் ஆளா தாங்க இருபாங்க
இல்ல வயசான தாத்தாங்க ஆனா ஆனா அவ்வளோ பேரூ அங்கதாங்க போய் வாங்குவாங்க சீசனுக்கு ஏத்தபடி எல்லாமே போடுவாருங்க இந்த மாரி வெயில் சீசன் வந்துருச்சினா பலாபழோ நாவபழோ என்னன்ன விக்கணுமோ ஆனா எல்லா அவரு அறுவடை செஞ்சி விவசாயோ பண்றவரு அவரோட கொள்ளையில இருந்து எடுத்துட்டு வந்துதா விக்கிறார் தவர கடையில வாங்கி அவர் விக்கிலங்க கடையில வாங்கி வித்தீங்கனா அது லாபோ நஸ்ட் ஞ்ச வரணும் இல்லையா இதுன்னா என்னோட பொருள் விவசாயம் பண்றே நா எடுத்துட்டு வந்து விக்கிறே இதல எல்லாமே என்னோடது தானே அப்டின்னு சொல்லிட்டு அவரு
ம்
என்னால நேத்து எனக்கு உண்மையா அதுவு ஒரு நல்ல ஒரு ஐடியாவாதாங்க இருந்தது ஃபோன்ல போட்டோ புடு புடிச்சிக்கிறாரு எல்லாதுக்கு முன்னாடி ஃபோட்டோ புடிச்சிக்கிறாரு டைம் காட்டுமில்லையா நீ நீ நம்ம எல்லா போனதுக்கு அப்றோ போட்டோ புடிச்சோனா தெரிஞ்சு போயிடு ச்
அந்த நேரத்துல அப்டி ஒரு அறிவு அவளுக்கு தோணிரு ம் இந்த மாரி நம்ம செஞ்சுகலா அப்டினு அவருக்கு தோனிருக்கு
நூத்தி எட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணா ரிப்போட்டிங் டைம் கேப்பாங்கங்க நூத்தி எட்டுல அந்த ஏ ஃபோன் நம்பரு ரிப்போட்டிங் டைமு எல்லாமே அவங்க ஃபார்மில என்ன பண்ணிகுவாங்க இது பண்ணக்குவாங்க நமக்கு ஆனா அந்த மாரி தோணு ருக் க்காது அதுவுமே ஒரு இந்த மாரிலா நானுேமே யாருமே செஞ்சி யோசிச்சதுமே இல்லங்க ஆனா அந்த து ஐயாவ செஞ்சது அவ்ளோ ஒரு இதாதா இருக்கானா நா அத வந்து நா பேசும்போது யார்கிட்டையு நா சொல்லணு ஷேர் பண்ணும்னு தா நெனச்சே ஆனா ஆக்சுவல் அ இத பத்தி இத பத்தி இன்னு நறைய பேர் வந்து செய்வாங்க இல்லங்க இந்த மாரியெல்லா பண்ணலா அப்டின்றீங்க அப்டின்னு நா அந்த இதுல ஷேர் பண்ணணு தானுங்க நெனைச்ச அப்றோ சாப்பா ருக்கீங்க அண்ணனுக்கு
சாப்பாடு வந்து இன்னைக்கு கால் கால்ல எப்பயுமே டிஃபன்தாங்க குடுப்பன் இன்னைக்கு எதுவு அவரு சாப்பில்ல சேவல் ஒண்ணு கத்திட்டே இருந்தது இல்லைங்க வீட்ல அவன கத்தி ட்டே இருந்தது இல்லைங்க பேசும்போது அதாவது சேவல் புடிச்சிட்டு போயிருக்காருங்க இந்த மழையிலயும் போயிருக்காருங்க என்னதா பண்றது இங்க எல்லா சரியான மழைங்க
உங்க ஊர்லயா ஆனா இங்க வந்து மோடமா இருக்கு ஆனா லைட்டா தூறிட்டு இருந்தது காலைல
இங்க ஃபுல்லா விடிய விடிய மழைங்க றியான மழ
சேரிங்க பத்தரமா பாத்துக்கோங்க அண்ணன சரிங்களாங்க நா இன்னொரு தடவ வந்து பாத்துட்டு வரேனுங்க சேரிங்க அ வக்க வாங்க
உம்